நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கோ இரவு வணக்க நண்பா சாப்டிங்கள சாப்டாசுங்க நீங்க சா டிங்களா என்ன பண்றீங்க என்னப் பண்றீங்க வீட்டுல இரு
நா பாத்தீங்கன்னா ஆகாயத்த நா பாக்குறே அந்த மாரி ஒரு சாங் கேட்டுட்டு நா அப்டியே படுத்திருக்கணுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் சும்மாதாங்க படுத்திருக்கே வீட்ல இருக்கவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க சாப்ட்டாங்களா
வீட்டுல இருக்க மனைவியல்லா ஊருக்கு போயிட்டாங்க அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா எ நல்லா அம்மா அப்பா பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிருக்கு எப்ப வருவாங்க தெரியலங்க வர வரைக்கு நா பாத்தீங்கன்னா எனக் போர் அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதிகமா டி வி பாப்பே சா பாடல் கேட்பே மூவிஸ் பாப்பே நீங்க உங்களுக்கு போர்டிச்சுன்னா என்ன மாரி பண்ணுவீங்க
நமக்கு கைபேசி தாங்க மொபைல் வச்சுதாங்க அதிகமா மொபைல் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கே டி வி எல்லா அதிகமா பாக்கறது இல்லங்க டி வி வந்ததுல இருந்து இப்பெல்லா மொபைலே தாங்க
இப்ப நீங்க மொபைல் யூஸ் பண்ற கட்டி உங்க கண்ணு உங்க மூள எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்தம் ஆகுதுங்க கண்ணு கொறைபாடாகுது அதுக்கெல்லா நீங்க என்ன பண்றன்னு தெரியுமா மொபைல்ல தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல படத்த பாடுங்க டி வி ல ஒரு நல்ல சா பாடல கேளுங்க நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்ச கேளுங்க
அப்டிய மொபைல தூக்கி போட்டு டி விக்கு தா போறங்கிறீங்க ஏ டி வி டி வி பாத்தா மட்டு பாதிப்பு வரதுங்கிறிங்களா அ கண்ணல பாதிப்பு வரதாங்கள டி வி பாத்தா
ஆமாங்க டி வி வந்து நம்ம தொலைவுல வச்ச பாக்குறங்க இதுல பாத்தீங்கன்னா அது ரேடியேஷன் அந்த இத பிரச்சனையெல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே வராதுங்க இதெல்லா பாத்தீங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையு ஆனா வரு தெரியுங்களா ஒரு பிரசனையா இருக்குங்க செல்லுக்குள்ள போய் ஒரு ரீல்ஸா ஸ்கிப் பண்ணீங்கனது ஒரு ஸ்குரோல் பண்ணீங்கன்னா அது உங்க மைண்ட பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது பாத்தீங்களா எவ்வளவு மணி நேர டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேக்கிது உங்களுக்கு இங்க அனுபவத்துல உங்களுக்கு அனுபவம் இருக்கா
இல்ல இல்லங்க நா அந்த மாரி எல்லா ஒண்ணு இல்லங்க நமக்கு அந்த மாரி ஒன்னு தோணலங்க நம் இதுல இருந்து பழகியசுங்க அதனால பெருசா எதுவு தெரியலங்க நீங்க அந்த இந்த மாரி உங்களுக்குல்ல ப தோணிருக்கிங்களா
பெருசா அப்டில்லா உங்களுக்கு இப்ப தெரியாதுங்க போவ போவ பாத்தீன்னா கண்ணு வந்து குறைபாடு ஆகுங்க குறைபாடு ஆகுறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கண்ணாடி பவர் கிளாஸ் வாங்கி போடுவீங்க பவர் கிளாஸ் போட்டு அதல்ல எதுக் ங்க தேவயில்லாது கண்ணு கடவுள் குடுத்துருக்காரு அத நல்லபடியா வச்சுக்கணும்லங்க இரவு நேரத்துல மொபைல் யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கிங்க உங்க வீட்ல இருந்தாலு குழந்தைகள் பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லா சித்தப்பா சித்திகள் முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாத்துக்கு சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க சொல்றாங்க செரிங்க நீங்க நாளைக்கு எங்க வெளிய போறீங்களா என்ன பண்ண போறீங்க
நாளைக்கு நா எங்கேயுமே வெளியே போலங்க நீங்க எங்காயாச்சு போறீங்களா முக்கியமான விசேஷம் ஏதாச்சு இருக்குங்களா
எதுவு இல்லேங்க வீட்டுலதாங்க இருப்பே அப்பற நீங்க நீங்க சொல்லுங்க அப்பறோ நண்பர்களோட வெளியெங்கயு போறிங்களா இன்னைக்கு போயிட்டு வன்டீங்களா
இன்னைக்கு நான் எங்கேமே போலங்க இன்னைக்கு ஏ நண்பர்கள் கூப்ட்டு இருக்காங்க இனி மேல தா போலான்ட்டு இருக்கனுங்க இருந்தாலுமே போறக்கான மனசு மனநிலை பாத்தீங்கன்னா எனக்கு செரியா வரல உங்களுக்கு அது மாரி எங்காச்சு நண்பர்கள் கூப்ட்டு நீங்க போரிங்களா
இல்ல இல்லைங்க நான் எங்கேயு அதிகமா வெளியே போறத இல்லங்க அத நா நிப்பாட்டிடங்க புடிக்கலிங்க வெளியே போறதுக்கு நீங்கல்லா வெளியே போவே போவாங்க போவேன்ங்கறிங்களா போலேங்கிரிங்களா
நா இன்னைக்கு போறங்க அப்புறமா மேல் போவோ ஒரு சிறிது நேரம் கழித் த்து போணுங்க நீங்க
செரி செரி நல்லது நல்லதுங்க செரி போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷனா இருக்குங்க பிரச்சன இல்லங்க போயிட்டு வாங்க
ஓக்கே ஓக்கேங்க வெளிய நீங்க வெ ளிய நாளைக்கு நாளைக்கு எங்கயிம் போ மாட்டீங்களா நாளைக்கு வீட்டிலதா இருப்பிங்களா இல்ல வேலைக்கு எது போயிடுவீங்களா
இல்லங்க நாளைக்குல்லா எங்கேயு போ மாட்டாங்க நானும் தம்பி தம்பியு நானுந்தா இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போலாமனு யோசிச்சிட்டு இருக்கங்க பாக்கலாங்க நாளைக்கு என்ன பண்றதுன்னு
வேலைக்கு எல்லா போலங்களா நாளைக்கு லீவுங்கள நாளைக்கு
இல்லங்க லீவு இல்லங்க லீவு தா நீங்க போயிட்டு வன்டீங்களா நாளைக்கு போணுங்களா லீவுங்களா
நா நாளைக்கு வேலைக்கு போயிடுவணுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கி இன்னக்கி வேலைக்கு போயிட்டு வன்டனுங்க நாளைக்கு வேலைக்கு போயிடுவனுங்க ஏன்னா பாத்தீன்னா ஒரு நாள் லீவு போட்டாலே ஃபேமிலிய ரன் பண்ண முடியாது பாத்தீங்களா நீங்க எப்டிங்க வீட்ல இருக்கீங்க அப்பா அம்மாலா சொத்து எல்லா நெறைய சம்பாதிச்சு வெச்சுருக்கங்களா
ஆமா ஆமாங்க இருக்குதுங்க அத வெச்சு அப்டியே பிச்னஸ் பண்ணி அப்டியே மேலோட்டமா அப்டியே போயிட்டு இருக்குதுங்க
என்ன பிச்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா
விவசாய தாங்க விவசாயத்த விட்டா அப்றோ பெரிய பிசினஸ் வேற என்னங்க இருக்கு
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க விவசாயத் எனக்கு விவசாயத்துல ஒரு அனுபவம் இல்லைங்க விவசாயத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பயிரா இல்ல
சேரி இதுல அதெல்லா எதுக்குங்க அதவேற தொந்தரவுங்க அதெல்லா தென்ன மரத்த போட்டு விட்டோம அது பாட்டுக்கு காய்ப்பு காய்ச்சுதா நாப்பது நாள் நாப்பத்து அஞ்சு நாள்ல எடுத்துட்டு போயிட்டே இருக்கணுங்க அந்த மாரிங்க போயிட்டு இருக்க ஆமாங்க ஆமாங்க பாத்துங்க பாத்துங்க
முப்பது ஏக்கர் வச்சிட்ருக்கிங்க வ பாத்திங்ளா உங்க கூடயில நா பேசிட்டு இருக்க பாத்தீங்களா சமூகம் சமூகம் பெரிய கை போலங்க
அப்படி எல்லா ஒண்ணு இல்லிங்க இருக்குதுங்க அப்றோ அதுல வர்றது வருமானத்த வச்சுதா ஓடிகிட்டு இருக்குதுங்க
ஓ இப்ப எவ்ளோ உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா
ஒரு இல்லைங்க ஒரு லோடுக்கு பாத்தீங்கனா ஒரு ரெண்டு ரெண்டு வருங்க
ம்
ஒரு லோடுக்கு ரெண்டு வருங்க மாசம் பாத்தீங்கனா நாலு லோடு போவுங்க
எவ்ளோ வாங் வருங்க மொத்தோ அது தென்ன மட்டும்தானா வேற ஏதாச்சு மாடு கீடு ஆடு கூட வே
அதெல்லா இருக்குதுங்க அதெல்லா இருக்குங்க மாடு வந்து ஒரு இருபத்தஞ்சு மாடு இருக்குதுங்க
அதுல எவ்ளோ வருங்க
அதுல பாத்தீங்கனா ஒரு மூணு மூணு வரைக்கு மூணு நாலு வரைக்கு வருங்க மூணு நாலு வருங்க அ செலவு போக மூணு கைக்கு இருப்பு இருப்பு இருக்குங்க அப்பறோ கோழி பண்ண ஒரு ஒரு எடத்துல போயிட்டு இருக்குதுங்க அதுல ஒரு ஒன்னே முக்கால் ரெண்டு வரைக்கு வருங்க அப்பறோ ஆடு வளப்பு போயிட்டு இருக்குதுங்க ஆடு வளப்பு போய்ட்டு இருக்குதுங்க அது மாசோ மாசமானா அதுல ஒரு ரெண்டு வருங்க
சூப்பருங்க நீங்க பெரிய எடந்தாங்க ஆ இவ்ளோ பெரிய பிசினஸ் நீங்க எப்டி ஓரு ஆளா ஒரே ஆளே மேனேஜ் பண்ணீருவிங்ளா இல்ல ஆள் போட்டு பாத்துட்டு இருக்கீங்களா
ஆளெல்லா இதுக்கெல்லா போடணமாட்டு இல்லிங்க எ ஏ இருக் போட்ருக்குதுங்க இருந்தாலு நாங்களு பாத்துக்குவங்க
நீங்களே பாத்துக்வீங்களா அப்பா அம்மாலா பாத்துக்குவாங்களா? நீங்க மட்டுந்தா பாத்துக்குவீங்களா?
அப்பாவுந்தா, அப்பாவு நானுதா பாக்கற
ஓகேங்க
ஆ பாத்தீங்கன்னா அதுக்கு கோழிக்கு ஒரு ஆள் விட்டுருக்குது, ஆட்டுக்கு ஒரு ஆள் விட்டுருக்குதுங்க, அப்பறோ மாட்டுக்கு ஒரு ஆள் விட்டுருக்குதுங்க மாட்டுக்கு மட்டு மூணு ஆள் விட்டுருக்குதுங், மூணு ஆள் விட்டுருக்குதுங்க
ஓகே இப்ப ஆள் பாத்துக்கறக்கு இப்ப விட்டுருக்கீங்க
ஆமாங்க
ஓகே ஓகேங்க, அப்பா இங்க என்ன பண்றாங்க காட்டுல இருக்காருங்களா? வீட்ல இருக்காருங்களா?
இங்க இங்கதா இருக்காருங்க இனிமேல்தாங்க போகணு
ஓகேங்க, வீடு எப்டிங்க காட்டுக்குள்ளைங்களா? இல்ல ஊருக்குள்ளைங்களா?
ஊருக்குள்ளயு இருக்குதுங்க, தோப்புகுள்ளயையு இருக்குதுங்க
நல்லது நல்லதுங்க இங்க எப்டி கார்ல போவீங்களா? இல்ல பைக்லதா போவீங்களா?
எங்கிங்க
காட்டுக்கு போறப்ப
கார்லயு போவோ பைக்லயு போவங்க ஏன்னா இங்க இருந்து பக்கோந்தாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக் அர கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க புரியலீங்க
என்ன மாரி கார் வச்சிக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எந்த என்ன மாரி கார் வச்சிருக்கீங்க ம்
பாச்சுனர் பாச்சுனருங்க
ஓ ஃபார்ச்சூனர்னா அசால்டா சொல்றீங்க ஃபார்ச்சூனர்ல வாங்குறது ம எல்லாத்துக்கு ட்ரீமுங்க நீங்க ஃபார்ச்சூனர்ன்னு அசால்டா சொல்ரிங்க பாருங்க
இதுலென்ன இதுலென்னங்க இருக்குது ஃபார்ச்சுனர் வாங்குறதுல இதுல என்னங்க இருக்குது அ புடிச்சிருக்கு வாங்குறத வாங்கி பொழப் போட்டிட்ருக்குதுங்க
நீங்க வாங்கறப்ப எவ்ளோங்க அப்ப ப்ரைஸ் தெரிஞ்சுக்லாங்ளா
நாங்க இப்பதாங்க வாங்குனோ ஒரு ரெண்டு மாசோ தாங்க ஆச்சு ஆ அம்பத்த அம்பத்தஞ் அம்பத்தி அஞ்சு ப்ரோ
அம்பத்தஞ்சுங்ளா
ஆமாங்க
ம் அம்பத்தஞ்சி லச்சதுக்கு ஃபார்ச்சுனர்ருக்குங்ளா நுப்பது லட்சனுதா சொல்லிட்ருந்தாங்க நீங்க அம்பது லட்சம்னு சொல்றீங்க
இல்ல இல்லிங்க அம்பத்தஞ்சுங்க
அம்பத்தஞ்சுக்கு வாங்கிருக்கீங்ளா ஏங்க
ஏங்கன்னா நாங்க வாங்ன இல்லைங்க நீங்க வேணா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிப்பேனா பாருங்க அ எப்டியு ஃபிட்டிக்கு மேலதாங்க இருக்குது
இல்லைங்க நீங்க சொல்றத பாத்தீங்கனா உங்கள முப்பத்தஞ்சு நா கேட்டோ சேரி சேரி ஓகேங்க நீங்க வந்து டாப் மாடல் எடுத்திருப்பீங்க
ஆமாங்க நா எடுத்தது பாத்தீங்னா எட்டு சீட்டுங்க நீங்க எது பாத்துட்ருக்கீங்க ஆமாமாங்க
புரியலைங்க ஏனா மிடில் ம் மிடில் பாத்தீங்கனாத் டிப் அதா அதா டாப் மாடல் நீங்க எடுத்துருக்கங்காட்டி அந்த பிரைஸ் வருங்க நல்லது நல்லதுங்க சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸுகுலா இருக்குதுங்க நீங்க அது அத எடுத்துருப்பிங்ளான் தெர்ல
புரிலிங்க என்னதுங்க அ சொல்லுங்க கேக்குதுங்க இப்ப என்னமோ சொன்னீங்களே எத்தன லேக்கு
நண் நண் நண்பர் நண்பர் நண்பர் வேற கூப்புட்ருக்காருங்க
அதனாலதா நீங்க இத்தன இரு இருக்கீங்கன் நெனைக்கிறே அதா நா பேசுறது நா ஒன்னு பேசிட் டுக்கே நீங்க என்னமோ பேசிட்ருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஃபிப்டி
ஃபிப் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கு இருக்குங்க நீங்க அதலியே பாத்தீங்னா ஃபிப்டி லேக் க்கு டாப்புக் டாப்பண்ட்டு எடுத்திருக்கீங்க மைலேஜ் எவ்ளோங்க குடுத்துட்ருக்குது உங்ளுக்கு
மைலேஜ் டொண்டி வருங்க அதுல எவ்ளோங்க போட்ருக்கு
டொண் டி வருங்ளா பரவாயில்லைங்களே நல்லது நல்லதுங்க அப்ப வீடு எவ்ளோக்குங்க கட்டி வச்சிருக்கீங்க
ஒரு லேக் தோப்பு அ குள்ள பாத்தீங்கனா தோப்புகுள்ள பாத்தீங்னா ஒன்றைங்க
ஓகே ஓகேங்க ஏனா அந்த ஃபார்ச்சுனர் காரவங்ளே பாத்தீங்னா பதனாலுப்
ஃபார்ச்சுனர் காரங்ளே பதனாலு புள்ளி ஆறு இல்லாட்டி பத்து கிலோமீட்டர்தா மைலேஜின் சொல்லிருக்காங்க டீசலுக்கு பாத்தீங்கன்னா பதனாலு கிலோ மீட்டரு பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா பத்து கிலோ மீட்டர் தா சொல்லிருக்காங்க ஆனா உங்களுக்கு இருவது கிலோ மீட்டர் கெடைக்குதுனா சி என் சி கிது மாட்டிட்டீங்ளா சி என் ஜி கிது
அதும் மாட்டிருக்குதுங்க நம்ம தேவப்பட்றப்ப மா போட்டுக்க வேண்டிதாங்க
அ சி என் ஜி கிது மாட்டனங்காட்டிதா உங்ளுக்கு வந்து இவ்ளோ கெடைக்குன் நெனைக்கிறங்க இல்லாட்டி சும்மாலா உங்ளுக்கு இவ்ளோலா கெடைக்கறக்கு வாய்ப்பே கெடையாது
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஏனா நீங்க ஒன்னு வந்து ஒன்றையு ஒ இன்னொன்னு வந்து பாத்தீங்க ரெண்டே காலுங்க
ஆமாமா ஆமாமா ஒன்ற கெடைக்கு அதுக்கு மேலயு கெடைக்கு நீங்க எடுத்தது பிரச்சனயில்ல நீங்க வீடே பாத்தீங்கன்னா நாப்பதுக்கு ட்ரை பண்ணாலுமே பத்துக்கு பாத்தீங்னா லோன் பண்ணிக்லா
நீங்க வந்து எப்டீங்க இல்ல அது ஓகே ங்க அது பிரச்சன இல்லைங்க நீ எந்த மாரி கார்கள்ல்ல வெய்ங்க உங்ளுக்கு புடிச்ச காருல்ல எதுன் கேட்டாங்க
நமக்கு அது மாரிலா இன்னுமே எதுவுமே பண்லீங்க இன்னு யோசிக்கல ஓகேங்க இன்னும் மீண்டும் அழைக்க கூப்புறே இ சிறிய இடைவேளையில் நன்றி வணக்கம்
நன்றி நன்றி இடைவேளை நன்றி வணக்கம்